ல்ல வணக்கம் தோழி நல்லாடா இருக்க நீங்க எப்டி இங்க
நல்ல இருக்கே
சாப்டீங்ள ஆ அப் தனியா சாப்டாச்சா
டாச்சு என்ன சாப்பாடு இன்னைக்கி
எங்க வீட்ல சவர்மா சாப்டே
அப்டியா அது எப்டி நானு இனைக் ஷவர்மாதா சாப்டே
புடியா பு செரி செரி அப்றோ என்ன பண்றீங்க
நா இப்பதா சாப்ட்டு மேல வந்து படுக்க வந்த்ருக்கே நீங்க
அப்படியா இல்ல இப்ப தா சாப்டுருகீங்க டயம் ரொம்ப ஆயிட்டே
இன்னைக்கி ரெண்டு தடவ ஷவர்மா சாப்டோ
அப்புடியா அப்ப செரி
ஆமா அப்றோ உங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
உங்க வீட்ல
எல்லாரு நல்லாருக்காங்க
அப்றோ என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா ஹவுஸ் ஒய்ஃப் தா நீங்க
அப்படியா நா பிஸ்னஸுங்க
என்ன பிஸ்னஸ் பண்றீங்க தோழி
ஆ பேக்கிங் பிஸ்னஸ் பண்ற
அப்டிங்ளா என்னெல்லா பேக் பண்ணுவீங்க இப்ப ட்ரெண்டிங்ல இருக்ற ப்ரோனில்லா பண்ணுவீங்ளா
எல்லாமே வே கண்ணால் பாத்தது கையால் செய்வே
பரவால்லையே தோழி அப்ப உங்ககிட்ட வரலா கத்துக்றதுக்கு
ஆ வாங்க அப்ளம் வாங்க நா நல்லா கத்து குடுப்பே
கண்டிப்பா வர்றே தோழி ப்ரௌனி ரெசிபி சொல்லுங்களே எப்டின்னு
ப்ரௌனி ரெசிபியா ப்ரௌனிக்கு ரொம்ப பெரிய மேட்டர்லால்ல பட்டர் டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி க எக்கோடஷ் சுகர் டிஸ்வால் ஆகணூ
ஓகே
ட்ரை இன்க்ரிடியன்ஸ போட்டு பேக் பண்ணி எடுத்தா ப்ரௌனி பெட் ரெடி
நீங்க சொல்றத பாத்தா ரொம்ப ஈஸியா தெரியுது ஆனா பேக் பண்ணா அதே மாரி வரணூல
அதெல்லா வரூ நம்பிக்கை எடுத்து பண்ண எல்லாமே நல்லதாவே வரூ
செரி தோழி கண்டிப்பா உங்க மோட்டிவேஷன்ல கண்டிப்பா நா நாளைக்கு ட்ரை பண்றே உங்களுக்கு நா போட்டோ அனுப்புறே
கண்டிப்பா தோழி அப்றோ வேறென்ன பண்றீங்க நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு என்னல்லா பண்ணுவீங்க
ஹவுஸ் ஒய்ஃப்னா என்ன தோழி நம்மதான ஹவுஸ்ல ஆல் இன் ஆல் ல்லாமே நம்ம தா பண்றது
என்னன்லா பண்ணுவீங்க தோழி சொல்லுங்க தோழி
ட்ல காலையில எழுந்துருச்சு டீ போட்டு டிஃபன் பண்ணி அப்றோ அப்ப கால்ல என்ன டீ போட் டிஃபன் பண்ணிட்டு நா வந்து கொஞ்ச நேரோ ரெஸ்ட் எடுப்பே தோழி மேல ரூம்புக் வந்து அப்பறோ ஒரு பதினோரு மணிக்கு திருப் பி குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவே என்னோட கோசிஸ்டர் வந்துருவாங்க ஆமா அப்பறோ நாங்க ரெண்டு பேரு சமையல் பண்ணி சாப்ட்டுட்டு மதியோ ரெஸ்ட தா ஃபுல்லா
அது ஸ்
அப்றோ ஈவினிங் டீ குடிச்சிட்டு ம் மொட்ட மாடிட்ட மொட்ட மாடி போய்ருவோ அப்பறோ அங்க போய்ட்டு ஒரு ஒ ன்னவர் நல்ல ஜாலியா பேசிட்டு ஆமா
செடிகளுக்லா தண்ணி ஊத்த மாட்டீங்களா எப்டி
செடிகளுக்கா செடிகளுக்லா தண்ணி ஊத்தறதில்ல
அப்படியா பக்கத்து ஊட்டு பூயில்லா பறிப்பீங்களா எப்டி
ஆமா தோழி அவங்கள்ட்ட கேட்டுட்டு தா பறிப்போ அவங்க வந்து நீங்க எடுத்துக்கோங்கன் சொல்லிருவாங்க எங்க வீட்ல எங்க ஏ என்னோட ம ருமகளுக்கு வந்து பூன்னா அவ் ளோ புடிக்கு ஆமா அவளுக்காக பறிச்சிட்டு வந்து கெட்டி குடுக்ணு அவளுக்
அப்படிங்களா அடே இப்ப இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளயா நெறையா பிள்ளைங் ஸ்டைலா மாடல் மாடலிங் பண்ணிட்ருக்காங்க பூல்லா வெக்க மாட்
அப்படில்லா கெடையாது தோழி பூ வந்து என்னைக்குமே அழ குதா அதுவு குட்டி பசங்களுக்கு வச்சா
ஆமா ஆமா ஆமா ஆனா இந்த காலத்துல பெண்கள்லா அப்படி இல்ல தோழி மாடலிங் தா பண்றாங்க
என்ன மாடலா இருந்தா நம்ம ட்ரெடிஷனல் தா தோழி நம்ம கல்யாணத்துக்கு நம்மப் பூ வெக்காம இருக்க முடியுமா
ஆமா தோழி கரக்ட் தா தோழி கரெக்டு
மாரிதா அவளுக்கு அவளுக்கு பூ வச்சாலும் அழகா இருப்பா ஆமா எங்களுக்கு அது ஒரே ஒரு மருமக எங்க வீட்டுல எல்லாருமே பசங்க தா
அது அப்படியா அப் அதுவு மருமகளுக்கு நல்லா நெறைய பூ வாங்கி கொடுங்க டெய்லி
அதுதா பண்ணிக்கிட்ருக்கோ அவளுக்கு பூ னா பிடிக்
இல்ல இது தோழி பக்கத்து வீட்டுல பறிச்சு குடுக்காதீங்க நீங்க வாங்கி் குடுங்க
கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவோம் அவளுக்கு இல்லாத தோழி கண்டிப்பா வாங்கி கொடுக்க தா செய்வோ
ஆஹ் சரி தோழி நாளைக்கு வாங்கி கொடுத்து போட்டோ அனுப்
கண்டிப்பா கண்டிப்பா நாங்க வியாழ பத்தமா பிளான் போட்டிருக்கோ அவளுக்கு பூ வாங்கி நா வந்து பூ கெட்டுவே அதனால அன்னைக்கு உதிரி பூ வாங்கி கெட்டி கொடுத்தே திருப்பியு வாங்கி கட்டி கொடுக்கணும்னு நெனைச்சிருக்கே
அது சரி ஆஹ் எப்படி கெட்டுவீங்க வந்து சொல்லி தாங்களே
அது ஈசி தா அது ஈசி தான் தோழி நீங்க அது நீங்க யூடியூப்ல பாத்தாலே நெறைய ட்ரிப் ஆச வரு செல பேரு வந்து காலால கட் கட்டுவாங்க ஆனா எனக்கு காலால கட்ட தெரியாது
இல்ல தோழி யூடியூப்ல கசமோசா கசமோசான்னு சொல்றாங்க ஒன்னு
நா உங்களுக்கு வேணா ஒரு வீடியோ எடுத்துஸ் செண்ட் பண்ற எப்டின்னு ஏன்னா அது ரொம்ப ஈஸி தா
அப்படியா அப்பறம் என்ன தோழி உங்க பொழுதுபோக்கு எல்லா எப்படி கழிஞ்சிது
எனக்கு ரெண்டு மதினி மார் இருக்காங்க
அப்படி
ஆமா அவங்க வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாரிதா அதனால அவங்கள்ட பேசிட்டு எனக்கு டைம் அப்டி போயிரும்
ஓஹோ வேற என்னல்லா பண்ணுவீங்க?
அவங்க கூட சேர்ந்து எல்லாமே பண்ணுவே
அப்படியா அடேங்கப்பா பெறகு என்ன தோழி
ஆமா தோழி, ஆமா தோழி நல்ல ப்ரெண்ட்ஸ் மாரி தான் நாங்க இருப்போங் ஆ நாங் வந்து மதினி அப்டிலாம் இல்ல, நல்ல ப்ரெண்ட்ஸ் மாரி தான் இருப்போம் அவங்க எங்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க நானும் எல்லாமே ஷேர்
ஆ ஹ் சரிங்க தோழி
க்கும் பண்ணுவாங்க மத்த வீடு மாதிரிலாம் கிடையாது
அப்படியா
ஆ எதுனாலுமே எங்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க அவங்க
நல்லதுதான் தோழி என்னத்த தோழி கொண்டு போ போறோம் இந்த காலத்துல பிரெண்ட்ஸ் மாரி இருந்து கழிச்சுட்டு போ வே
மதினி ரெண்டு பேருமே எனக்கு ஹெல்ப் பண்ணிருவாங்க
ஆ நல்லது தோழி நல்லது அப்படித்தான் தோழி குடும்பத்த ரன் பண்ணணும் எதையுமே காதுல வாங்கிக்க கூடாது தோழி காதுல நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டா நண்டுக்கிட்டேன்னா நம்ம வாழ்க்கை அவ்ளோதான்
என்ன தோழி நம்ம வாழ்க்கை தூங்கி எழுந்தர்ச்சா தான் நம் நம்ம உயிரோடு இருக்கறதே போறோம் அதனால எதையுமே கண்டுக்க கூடாது ஃப்ரீயா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் எனக்கும் அதுதான் தோழி புடிக்கும் ஜாலியா இருக்கணும் சந்தோஷமா இருக் உன்ன எந்த கசப்பு இருக்க கூடாது
ஆமா தோழி எல்லாத்துக்கும் அதுதான் தோழி எல்லா வீடும் நல்ல ஒற்றுமயா நல்ல இருகணும் தோழி ஆனா நம்ம ஒற்றுமையா நம்ம ஒற்றுமையா இருக்க நெனச்சாலும் உனாதுன சரிய எப்படியாது உள்ள குறுக்க வரத்துக்குன்னு நினைக்
கூடாது நம்ம வந்து அதுக்கு இடமே விடக்கூடாது ந அப்படி இல்ல தோழி நம்மளோட நம்ம வீட்ல உள்ள பர்சனல் விஷயங்கள அடுத்தவங்கள்ட ஷேர் பண்ணவே கூடாது
ஆமா தோழி ஆமா கண்டிப்
நம்ம ஹஸ்பண்ட் கிட்டே சொல்ல கூடாதுன்னு நான் சொல்லுவேன் நமக்கு நம்ம வந்து நம்மளே டீல் பண்ணிக்கணும் நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தா மட் டும் தான் அவங்க கிட்ட கொண்டு போணும் அப்படி இல்லயா அவங்ககிட்ட ஷேர் பண்ணவே கூடாது நம்ம விஷ யங்களா நம்ம கடந் போயிட்டே இருக்கணு
ஆமா தோழி கரெக்ட்டு தான் தோழி நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட்டு தோழி
ஆமா தோழி அதுதான் என்னோட மதனி மாரு செரி என்னோட கோ சிஸ்டர் ரெண்டு பேரு செரி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா தான் நாங்க இருப்போம் நீங்க எனய நம்ப மாட்டீங்க நாளைக்கு கூட எங்க மாமனாருக்கு இருக்காங்கல்ல அவுங்க வந்து எங்கள ஈவினிங் எ எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறே
அது செரி அப்டிய தோழி ஆமா தோழி எங்க வீட்ல நடக்கூ தோழி ஏன்னா மிக்க வீட்டுல நடக்கு மான்னு தெரியல
அப்டிங்களா உங்க வீட்லயே நடக்குமா சூப்பர் சூப்பர் எங்க வீட்ல நாங்க நாளைக்கு எல்லாருமே போறோ ஆமா ஆமா தோழி வேற அங்க போறதே எதுக்கு ஃபுல்லா கட்டுறதுக்கு தான் எல்லாருமே நல்ல போயிட்டு நம்ம சாப்பிடறோமோ இ ஜாலியா போ
ஆமா தோழி ஆமா தோழி போங்க தோழி நல்ல போங்க நல்ல போட் காடிங்க நல்ல ரீல்ஸு லைக்கி
ஆமா தோழி நம்ம மேல பொறாமருக்றவுங்ளுக்கு மத்தில நம்ம எடு து கண்டிப்பா ஸ்டேட்டஸ்
ஆமா தோழி ஆமா தோழி கண்டிப்பா தோழி அவுங்க வைத்தெருச்சல் பட்டாங்கனா நம்ம தாங்க மாட்டோ தோழி நம்மளுக்கு என்னமே ஆயிரு தோழி
அப்டிலா இல்ல தோழி அவுங்க முன்னாடி நம்ம நல்லாருக்கனு காமிக்கணு
ஆமா தோழி கண்டிப்பா காட்டுனா நம்மள வைத்தெருச்ச பட்டு நம்மள பிருச்சுட்ருவாங்க தோழி
கொழுக்கப்பட் டாது நா என்ன சொல்லனா நம்ம வந்து அவுங்கள விடவே விடக்கூடாதுங்றே நம்ம துவா நம்ம நம்ம பிரேயர்ஸ் தா தோழி நம்ம வந் து நம்மல் நம்ம பிரேயர் பண்ணிகணு யாரோட கண்பாடு வரக்கூடாதுங்றக்கு நம்ம பிரேயர் பண்ணிகனு
ஆஹ் அப்டிங்ளா
ஆமா தோழி நா நாளைக் நாங்க ஆமா தோழி ஈவினிங் மேல ஒரு சிக்ஸ் தே டிக்கு மேல போகலான்ச் சொல்லிருக்காங்க எங்க மாமா அதனால நாங்க எல்லாரு போய்ட்டு ஒரு கட்டு கட்டிட்டு வரணு நீங்களு அப்டியே உங்க உங்க ஃபேமிலியோட ஜாலியா போய்ட்டுவாங்க
ம் சர் கண்டிபா தோழி கண்டிப்பா எல்லாரு நல்லப்டியாருக்குணு நீங்களு நல்லாருங்க செரிங்ளா தோழி இப்போ என்னோட டைம் முடுஞ்சுது தோழி நா ஸ்லீப் மோடுக் போறே ஐ வைக்கிரந் தோழி